ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குது சொல்லுங்க ப்ரோ
நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நல்லாருக்கே சிஸ்டர் நல்லாருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க
நா ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க
சேர் சேரி
வேலைக்கேது நா இ மார்னிங் காலையில சாப்ட்டதுதா இன்னு சாப்ட்டல்ல ஒர்க்கு இருக்கனால ஒர்க்குல முடிச்ச ஒர்க் முடிச்சதுக்கு அப்பறோ தா
சேர் சேரி
நீங்க என்ன பண்றீங்க இது கொழந்தைங்களா இருக்குங்களா
ம் இருக்காங்க ஒரு பையன்ருக்கா
ஓ செரி செரி செரி செரி வீட்டுக்காரு என்ன பண்றாருங்க
பிரைவேட் கம்பென்ல ஒர்க் பண்றாங்க
ஓகே ஓகேங்க ஓகேங்க
ம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்லா அவங்க தான் நீங்களா
அதே த அதே ஆமா ஆமா ஆமா ஆமா
செரி செரி அதே அது கட்டாயரூம் பன்னெண்டு நிமிஷம் ஆனா அதுவவே கட் ஆயிரும்
ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர்
இப்டி எல்லா டிஸ்டப்பா இருந்தது வைங்கள ப்ரோ அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அவரு காத்தே இல்லாத எடத்துல அமைதியான எடத்துல உக்காந்தாதா சைலன்டா இருந்தன்னா அது ரிஜெக்ட்டாகாது
இல்லல்ல நா இப்பதா அ ஒர்க் முடிச்சுட்டு வந்தே தோட்டத்துக்கு வந்தே தோட்டோ வந்து பைப்பாஸ் திட்ட இருக்குங்களா அதனால உங்களுக்கு எங்கதா உகாந்தாலு ஆமா பைபாஸ்ல பைபாஸ் கிட்ட இருக்கனால எல்லாமே கேட்கும் நந்தனம்
இப்டி கேட்டாலே இப்டி இல்ல இப்டி கேட்டாலே ஒர்க் ரிஜெக்ட் ஆயிரும் ம் அப்டி சைலண்டா இருக்கிற எடத்துலயா இருந்து பேசுங்க
ம் சைலன்க்கா இருக்கு இடத்துல இருந்து பேச முடியா அப்டி ஒரு எடம் இல்ல சீரியஸா சொல்ல போனா ஏனா இங்கிட்ட எல்லாமே ஓபனா இருக்குங்களா அதனால இது பண்ண முடியாது ம் இந்த இருங்க இப்ப இருங்க மோட்டர போட்டு விட்டெங்களா தண்ணி பாட்டு ஓடிட்டு இர்க்கு வயலுக்கு
சொல்லுங்க பிரதர்
இப்ப கேக்குதுங்களா இப்ப கே இப்ப கேக்குதுங்களா தெளிவா அப்ப முருகா என்னங்க வாழ தாங்க வாழ தான் போட்டுட்டு இருக்கோம் விவசாய னா அம்மாடி கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி வா நெல்
ஒரு மாசம் ஆவுமா
என்னதுங்க
ஆறு மாசம் ஆவுமா வாழ அறுவட பண்ண
அது பதினோரு மாசம் ஒரு ஒரு ரகம் இருக்கு பன்னெண்டு மாசொ ஒரு ரகொ இருக்கு எட்டு மாசத்துல ஒரு ரகொ இருக்கு நாங்க போட்டது வந்து பன்னண்டு மாசொ
செரி செரி பன்னண்டு மாசொ அப்ப வெயிட் பண்ணனு ம்
என்ன இந்த எடையில வந்துட்டு காத்தடிக்க சொல்லுங்க இந்த எடைல்ல ஆமா எடையில வந்துட்டு இந்த காத்தடி காலத்துல சிக்காத மாதரி வாழ நடணும் அதாவது அந்த ஆடி மாசொ வர்றத்துக்கு முன்னாடி ஆ அந்த மாசொ எப்பன்னு நம்ப கணக் பண்ணி தான் வாழ நட முடியும் ஏனா வாழ வந்து வளர்ந்துருச்சுன்னா காத்தடி எல்லாம் ஒடு
ஆ ஆ ஒடிஞ்சுரு ஆமா ஆமா
ஒடு ஏனா அந்த நேரத்துல தண்ணி வேற ஆ த்துல வந்துச்சுன்னு வெச்சுங்களே ஊத்து ஊரிக்கு அதனால அந்த இதெல்லா கரெக்ட்டா கணக் பண்ணிதா நம்ம நடணு இதெல்லா ரொம்ப கஷ்டமான வேலங்க
ம் நாங்க ஈஸியா வாழ் எல வாங்கி சாப் ப்புடுதா வாழப்பழ வாய்ன் சாப்புடுதோ
நீங்க வாழ எல வாங்கி சாப்புறீங்க இல இந்த காத்தடி ஆடி ஆவணி பொரட்டாசி ஆடி ஆணி ஆடி ஆவணி இந்த மூணு மாஸ்த்துல பாத்தீஙக்ன்னா இல ரேட் ஓவரா இருக்கும் இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ கார்த்திய கார்த்திக ஆமா தைம் கார்த்திக மாசொ கொஞ்சதா இருக்கு தை மாசி பங்குனி சித்தர இது ரொண்டு பாத்தீன்னா ரொம்ப ட்ரையான காலோ வெய்ய காலோ
ம் ம் ஒவ்வோ ஊரே மொத ட்ரையான ஊர் தா
எதுங்க
திருச்சி
எங்க ஊ அப்டி இல்லங்க ட்ரையான ஊருங்கறது வந்துட்டு அடுத்த பெரச்சன விவசாயம் அதிகமா செழிப்பான ஏரியா இத நீங்க காவிரில தண்ணி வந்து ரெகுலரா வந்துக்குட்ருந்துச்சுன்னா ட்ரிச்சி மாரி செளிப் பன ஏரியாவ நீங்க பாக்க முடியாது திருச்சி தஞ்சாவூரு கரூரு இந்த ஏரியாலா பாத்தீங்ன்னா வெவசாய நெலந்தா அதிகொ ஏனா காவேரிக்குள்ள தான போ மாவோட் ட்டமே ஊரே காவிரி குள்ளதானுங்ல இருக்கு
ஆ பாமா
திருக் திருச்சிய சுத்தி ன திருச்சில கா உங்கிட்டதா எங் காவேரி கொள்ளடா இருக்கு இத தாண்டிட்டம்னா கல்லண கல்லணல்ல ருந்நு நாலு பாகமா பிரிஞ்சி போவு
ம்
நம்மளு விவசாயம் தானா சிஸ்டர் வெவசாய் இல்லன்னா நாங்கல்லா ஒன்னுல்ல
ம் உ வேற எது ஒர்க் பண்ல நீங்க விவசாயு மட்டு தா
இல்லி நா சிவில் இன்ஜினியரா இருக்கேங்க நா டிப்ளோமோ மோட்டியே டிப்ளமோ ப சிவில் முடிச்சி பி சிவில் முடிச்சி யம் இ முடிச்சிட்டே மே முடிச்சு ஒரு கம்பெனில வந்துட்டு சூப்பரைசரா இருக்கே ஆ மாசோ முப்பநாய் ருபா
சும்மா இது சும்மா பார்ட் டைமா வர்க் பண்றீங்ளா விவசாயங்றத் யாரு பாத்துப்பா காலைல இருந்து சாந்தர வரிக்கு அது பாத்துக்கணும்முல்ல ஆ பாத்துக்கறாங்க
சாயம் பாக்கற அம்மா வீட்லதா இருக்காங்க வோ மாடு இருக்கு ஆட்டிரு தி எல்லா இருக்குங்ள தோட்டத்துக்குள்ளதா வீடு அதனால வீட்டு சுட்டியின் தென்னமரோ இதெல்லா இருக்குங்ளா
ம் ம் ச்செரி ச்செ
அங்கன ஒன்னு ப்ரச்சன இருக்காது
இப்பதா ப்ரோ க்ளியரா கேக்கு அப்ப ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் இந்ந கால்லா அர்ஜென்ட் ஆகுதா என்னன் தெர்ல இப்பனா கொஞ்சு க்லே க்ளியரா கேக்கு
அந்து உக்காந்துட்டாங்க மோட்ரூமு மோட்ரூபோ
உம் இந்த மாரி சைலண்டா இருந்தாதா பேசணு ஹெட்செட் போட்டுக்கணு சைலண்ட்டாருந்து பேஸ்னாதா பேக்கு ஒர்க்கு ரிஜெக்ட் ஆகாது
மா ஆமாங்க ஆமாங்க
ம்
வேல சரியாருக்குதுங்க எங்கங்க ஒக்காந்து முன்ன உக்கார முடியாது திடீர்னு ஆ வே ஒர்க்குக்கு போயிட்டோம்னா திடீர்னு அந்த மோட்ரு போட்ற நேரத்துக்கு ஒடியாரணு எங்க இருந்தாலு ஒடியாரணு லோக்கல்ல இருக்கற லோக்கல்லதா வேல பாக்றே அதனால ஒடியாரணு ஒடியாந்து கரெக்ட்டான நேரத்துக்கு ஆனா இந்த மோட்ரு போட்டுவுட்டோம்னா தண்ணி அது பாட்ல ஓடிட்டுருக்கு இப்போ தேவல்லாம மழ வேற பெய்து திடீர் திடீர்னு அதனால எங்கங்க மழ பெஞ்சாலு ஒன்னு உருப்படியா பெஞ்சா பரவால்ல மழய ஒரு ப்டியா பேயமாட்டிங்குது சும்மா வருது சும்மா வாசல் தெளிக்கிற மாரி ஆ மா மழப்பேஞ்சி போனா அது என்னா பிரயோஜனோ யோஷ்ச்சி பாருங்க
உண்மதா உண்மதா சூட்ட கெளப்பிவுட்டு போய்ருது
ஆமா நமக்கு அப்டின்னா அப்றோ வாழனு வாழக்கண்னுங்கெலா யோஷ்ச்சி பாருங்ளே
ம் ம்
உண்டாங்க இப்போ உளுந்து போட்ருக்கோ அது உளுந்துக்கு இப்ப தண்ணி வக்கணு அது ஓடிட்ருக்கு
ம் ம் ம்
உளுந்து திர்ச்சிருகு ஆ செடிதா செடிதா உளுந்துல இப்ப ஒண்ணுல்ல இந்த நீங்க இந்த எப்டி சொல்றது அவரக்கா எப்டிருக்கு
ஆமாமா
அவரக்காவிட இன்னு கொஞ்சோ நம்ம சுண்டு விரலு சைஸ்லருக்கு உளுந்து சின்னூண்டு குட்டி குட்டி செடியா வளரு செடி மாரிதாருக்கு அது ஒன்னு து செடின் அதாது செடியே செடி மாரி வந்து இந்த கொடி போகும் பாத்தீங்ளா புரி புரிலங்க சிஸ்டர் புரில மொச்சக் ஆ மொச்சக் கொ மொச்சக்கொட்ட
ம்
அது வந்துட்டு ஓரளவுக்கு பெருசா இருக்கு ஏ இது வந்துட்டு இன்னு கொஞ்சோ இன்னு கொஞ்சோ சின்னதா வந்து கொடி மாரி போகு அப்டியே கொஞ்சோ தூரத்துக்கு கொடி மாரி கொஞ்சோ ஒரு சும்மா ஒரு ஒரு அடிக்கு கொடி மாரி படர்ந்துருக்கு
ம் ம்
அதுதா இது பண்ணு மொச்சக்கா வந்துட்டு நம்ப ஏரியால போட மாட்டாங்கங்க
செர் செரி எங்க போடுவாங்க உங்க ஏரியால பட் உங்க இதுல உளுந்துதா போடுவீங்ளா உளுந்து வாழேல ஆ
உளுந்து வாழ நெல்லு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஸ்சு ஆ மு
இது கோதும
ஆஹா ரோஸ்னா பூவு ரோஸ்ட் இல்லங்க ரோஸ் பூவு பட்டர் ரோஸு பன்னீர் ரோஸு அப்புற சம்மங்கி பூவு முல்லை இருவாச்சி ஜாதிமல்லி குண்டுமல்லி அப்புறோ கனகாமரோ கோழிக்கொண்டை
ம் கோழி கொண்டனா அந்த லாவண்டர் கலர்ல இருக்மே அதான கோழி கொண்டனா
செகப்பு கலர்ல இருக்குங்ள
இல்ல அது வைலட் கலர்ல தானே இருக்கு
ம் ஹும் ஹும் செகப்பு கலர்லருக்கு கோழி கொண்டங்கறது பா த்தீங்கன்னா இந்த மாலைல கட்டிருப்பாங்க
ஆமாமா மாலைல இல்லல்ல அந்த கதம்பத்துல கட்டுவாங்கள்ல அதான
ஆ ஹா கதம்பத்துல சாமிக்கு வெக்க மாட்டாங்கங்க அத கோழி கொண்ட வந்து சாமிக்கு வெ க்கமாட்டாங்க அந்த பெரிய காரியத்துக்கு யூஸ் பண்றாங்கள டெத்துக்கு
ஆமா
அதுக்கு தா யூஸ் பண்ணுவாங்க
சேர் சேரி
அது வந்து அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க சாமிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க கோழிக்கொண்ட அது பாத்துருப்பீங்க அழகா பாத்தீங்னா பஞ்சு மாரியே இருக்கு அந்த பூவு
ம் ம் ம் ம்
நீங்கூட இந்த யூடியூப்ல வேணா போட்டு பாருங்க யூடியூப்ல போட்டு பாருங்க கோழி கொண்ட பூனு அது ஒன்ன உங்ளு உங்ளுக்கு பாத்தா தெரியு இது மட்டுந்தாருக்கு அது புடுங்கப்றோ மிச்சோ போனா சோளோ போடுவாங்க கம்பு போடுவாங்க அப்றோ எள்ளு எள்ளு போடுவாங்க இது மட்டுந்தா எங்க ஏரியால அதிகமாருக்கு கரும்பு ஒரு சில பேர் கரும்பு போடுவாங்க
ம்
சக்கரைக்கி யூஸ் பண்ற கரும்பு போடுவாங்க தி அந்தவ செங்கரும்புனு சொல்வாங்க பாத்தீங்ளா பொங்கல்க்கு சாப்டுவோம்ல அந்த கரும்பு
ஆமாம் ஆமாம்
நாட் நாட்டு கரும்புங்கறது சக்கரைக்கு யூஸ் பண்ணுவாங்க சக்கர வெள்ளப்பாகு யூஸ் பண்ணுவாங்க
சோழி கொண்டனா செவ்வர்லி பூதா வருது
கோழிக்கொண்ட கோழிக்கொண்டனு போடுங்க கோழிக்கொண்டை பூனு போட்டு பாருங்க அது மட்டு தா வரு செவ்வர்ளிங்கறது நீங்க வந்துட்டு அது இந்த பூ தானே அரளி பூ தானுங்ளே
அர்ளிப்பூ தா
ம் அர்ளிப்பூலே பாத்தீங்கன்னா அது செகப்பு கலர்லரு
என்ன க என்ன கலர் என்ன கலர்லருக்கு
எதுங்க
கோழி கொண்டங்கறது என்ன கலர்லருக்கு
அது செகப்பு கலர்லருக்கு
ஏ இது வந்து இந்த பூ அது என்னது கேந்தி பூபோம் நாங்க
கேந்தி பூங்கறது மஞ்ச கலர்லருக்குங்க
ஆரெஞ்சு கலரு மஞ்ச கலரு எல்லா கலர்லயு இருக்கனா கோழிக்கொண்ட
ஆஹா ஆரஞ்சு கலரு மஞ்ச கலர்லருக்றது தா கேந்திப்பூ அது வந்து சாமிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க டெத்துக்கு தா அது யூஸ் பண்ணுவாங்க பெருசாருக்கு பாத்தீங்கன்னா பெருசாருக்கு பாத்தீங்கன்னா அந்த பூவு சூரியகாந்தி பூ இருக்குங்ள அ து மாரி சின்னதாருந்தா எப்டி இரு வந்து பெர்சா இது ரெண்டு வந்து டெ த்துக்கு தா யூஸ் பண்ணுவாங்க நல்லதுக்கு யூஸ் பண்ணமாட்டாங்க
சேர் செரி
அந்த பூ வராது
ம் ம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தா அந்த மாடலா வருது அதா கேட்டே
அது நீங்க கோழி கொண்டனா உங்களுக்கு தெரியலையாட்டது ம் உங்க ஏரியில அந்த பூ நீங்க இருக்கு சிட்டிங்களா அதனால உங்களுக்கு தெரியல
ம்
நீங்க பொறந்து வளந்தது ஃபுல்லாவில சிட்டி தானுங்களா
ஆமா ப்ரோ சிட்டிதா
அப்ப திரியல தெரியல கிராமமா இருந்தா உங்கள தெரிஞ்சிருக்கு கிராமோ இல்லிங்களே அதனால தெரியல உங்களுக்கு
தே செரி
அப்பா அப்பா நீங்க எதா சைடு பினஸ் எதுவு பாக்க வேண்டியதானங்களே இந்த சைடு பிஸ் பிஸ்னஸ்னா அந்த தையலு தையல் இது பண்றது இந்தந்த எம்பிராய்டிங்கு இது மாரி கத்துக்க வேண்டியதானல்ல
பாக்கணு அதுக்கில்லா பொறும வேணு நமக்கு அந்த பொறும கெடையாது
ம் படிச்சிருக்கீங்களா
ஆமா நா எம்பிஏ முடிச்சிருக்கே
அப்புறோ இன்னா சிஸ்டர் அழகா உக்காந்து இது பண்ண வேண்டிதானங்களே படிச்சவங்களா இருக்கீங்க அப்புறோ